ஹலோ வணக்கம் தோழா அ கேக்குது தோழா உங்களுக் கேக்குதா
ஆ ஆ ஆ எனக்கு கேக்குது என்ன பண்றீங்க
ம் சா நானா இப்பதா ஏ கொழந்தைய தூங்க வெச்சு ஒக்கானு இருக்குறே நீங்க
நா எங்க மாமா வீட்டுக்கு வந்துருக்கே
அப்டியா சேரி தோழி சேரி தோழி சாப்டீங்ளா தோழா ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா
ஆ நானு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் வந்து இட்லி சாப்பிட்டே தோழா நீங்க
நா வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட்ட
அப்டியா தோழா இந்த இப் இப்போ திங்ககெழ்ம நம்ம ஊர்ல உள்ள அலோன்ஸ் பண்ணியிருக்கறாங்க கேட்டீங்ளா
ஆமா ஆமா ஜுலாம ஃப்ரீயா சென்னையில வேலூர்ல கோயம்பத் துர்ல
கோயம்புத்தூர்ல என்ன இருக்கு சேலம்
அங்கயு ஜூ இருக்குன்னு நெனைக்கிறே அங்கேயு ஜூ ஜூ எங்கங்க இரு
அப்டியா சரி தோழா நீங்க இங்க வந்து மெட்ராஸ்ல இருக்கிற வண்டலூ ஜூக்கு போய்ருக்கிறீங்களா
ஆ நெறைய தடவ போயிருக்கேங்க சின்ன வயசுல போனே ரீசென்டா போல ஆனா
அப்டியா நா கூட இந்த வேலூர்ல இருக்கிற அமரதிக்கு போயிருக்கறே
ஆ இல்ல நா இப்பதா கேள்விப்பட்றே அது எப்டி இருக்கு
அது வந்து நல்லா இருக்கு தோழா அங்க வந்து அருவி ல்லா இருக்கு
அப்பிடியா
பெரிய அருவி அதுவு
ஆமா
ஆமா நீங்க குளிக்கல்லா அங்க போய் அ கீழ வந்து ந கீழே வந்து ஆறு இருக்கு ஆறுல கூட இந் டாறு மாரி இருக்காது அங்கங்க கல் இருக்கு பாருங்க
ஆமா
அந்த மாரி ஆறு இருக்கு அதுக்கப்பறோ நீங்க கால் வ ச்சா அவ்ளோ க்ளியர் நீங்க குடிக்கலா அந்த தண்ணி
நல்லா இருக்குமா
ஆமா தோழா நம்ம வேலூர்ல குடிக்கிற தண்ணியே அந்த அமர்தி தண்ணி தா
ஓ அங்கிருந்தா உங்களுக்கு வருதா பிடிக்கவே
அதுவே அதுக்கு பேர் இன்னொரு பேரு என்ன தெரியுமா
என்னது
மூலக தண்ணி அது அது பேரே மூலக தண்ணி
மூலிகை தண்ணியா
ஆமா ஏன்னா ஆமா சுத்த அது வேற அங்க வந்து வேரு கஎல்லா அடிச்சுன்னு வருதுல்ல அந்த வேரோட பிடிப்பெல்லா அந்த தண்ணில கலந்து வருதுல அதனால அதுக்கு வந்து இந்த மாரி பேர் வச்சிருக்குறாங்க
சேரி சேரி எ சத்தம் உங்களுக்கு வருதுல்ல டிஸ்டபன்ஸா ஏதாவது வருதா வருதா
கு நீங்க கொஞ்சோ கதவு கொஞ்சோ லாக் பண்ணிட்டனா ஆ ஓக் கே தோழி பரவால்ல அப்டியா ஆ ஓகே தோழி ஒ கேக்தாயா ம்
உங்களுக்கு என்ன சமைக்க நல்லா புடிக்கு
எனக்கு வந்து என்ன சமைக்க நல்லா பிடிக்குனா எனக்கு மேகி ரொம்ப புடிக்கு
மேகி மேகில எப்டி நீங்க அது வெங்காயோ அதுல்லா போட்டு சமைப்பீங்களா
தோழா நா நா சொல்ற மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நாளைக்கே நீங்க ட்ரை பண்ணுங்க செரிங்ளா நா வந்து எப்டி தெரிமா பண்ணுவே ம் இந்த வெங்காயோ வந்து நல்லா பொடி பொடியா அதுவு குட்டி குட்டி குட்டியா வெட் கட்டிப் வெட்டிப்பே அதுக்கப்றோ இந்த டமாட்ட ஆமா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சின்ன டமாட்டா ஐ மீன் தக்காளி ஆமா குட்டி குட்டியா கட் பண்ணி இதுவு குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த கொத்தமல்லியு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுப்பே
ஆ ஆ
அதுக்கப்றோ வந்து என்ன பண்ணுவே ஒரு கின்ன ஒரு கடைய எடுத்துட்டு சின்ன கடைய எடுத்துக்கிட்டு அதுல வந்து வெங்காயத்த இது ஆ எண்ணெ போட்டுடு நல்லா கொதிக்க வச்சுருவே எண்ணெ
சேரி
நல்லா எண்ணெ சூட ஆன பிறகு என்ன பண்ணுவே இந்த வெங்காயம குட்டி குட்டி வெங்காயம் கட் பண்ணி வச்சேல அது போட்டு நல்லா வதக்கிப்பே அதுக்கப்றோ என்ன பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல அது போடுவே அது கொஞ்சோ தா போடணு தோழா நெறைய போட்டோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ட்டு வாசன வந்துடு
நல்லாருக்காது ஆமா
ஆமா நல்லாருக்காது ஆமா ஆனாலு கொஞ்சோ தா போடணு போடா போடக்கூடாது அந்த மாரி நெனச்சு தா போடணு அதுக்கப்பறோ நல்லா வதக் க்கிண வதக்கின பிறகு அதுக்கப்றோ தக்காளி போட்டுடுங்க தக்காளி நல்லா வதிக்க கூடாது சும்மா கீழக்கு மேலக்கு போட்டு அதுக்கப்றோ கொத்தமல்லி போட்டு அ எவ்ளோ நம்ளுக் தேவையான மசாலா என்னென்ன உங்களுக்கு என்னென்ன என்ன மசாலா போடுங்கனா வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசா சலா கிரேவி மசாலா எல்லா மசாலா ஐயோ ஆமா சு அப்பதா சூப்பரா வரு ஆமா அதெல்லா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதுப்பறோ தண்ணி போட்டு மூடிருவே
ஆ
மூட பிறகு நல்லாப் தொண்ணி கொதிக்கு கும்ம கும்ம கும்ம கும்மன்னு கொதிக்கு
ஆ
அதுக்கப்றோ ஓப்பன் பண்ணி இந்த மேகிய போட்டுடுவே மேகியப்பூட்டி இரண்டு இருங்க இருங்க நா சொல்றே மேகி போட்டு நல்லா கிண்டிப்பே கிண்டி கிண்டி கிண்டி கிண்டி கொஞ்சோ வந்து மேகி வந்து அ சாப்ற மாரி அத கொஞ்சோ வேகுன பிறகு முட்டய வொடிச்சு போட்டுடுவே எப்பவுமே முட் முட்ட வந்து சமையல் செஞ்சு முடிச்ச பிறகு தா போடணு ஸ்டார்ட்டிங்கு போட்டுருன்னா முட் ட்ட வந்து ரொம்ப இதாயிடும் ஐ மீன் கட் ட்டாயிடு கட் ஆமா ஆயிடு ஆமா இப் இப்ப இந்த மாரி போட்டா கொல கொலன்னு இப்ப நம்ம ஆம்லேட் போட்டா எப்டி சாப்டுவோ அந்த மாரி வரு ஆமா அந்த மாரி வரு நீங்க வேனா இல்ல இல்ல தோழா உங்களுக் தெரியுமா
தெரியு தெரியு சேரி நீங்க சொல்லீங்க இது சேரி இது சொல்லி ஃபினிஷ்
அவ்ளோதா ஃபினிஷ் ஆயிருச்சு அதுக்கப்றோ எறக்கி ஆ தட்டுல போட்டு சாப் தா செம்யா இருக்கு
அவ்ளோதானா பீஸ்சாக்கு வந்து பிரெட்டு் கெடைக்குல்ல பீஸா பிரெட் பாத்ரி ஏனா அது கடையில கெடைக்கு செரியா ம் அது வாங்கிட்னு அதுக்கப்றோ அதுக்கு இதுக்கு கெடைக்கு பாருங்க ஆ பீஸா சாஸ்ன்னு கெடைக்கு அதுவு கடையிலிர் ந்து வாங்கிக்கிங்க நீங்க
ம்
அப்பதா கொஞ்ச நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரெட்ல வந்து பீஸா சாஸ் இருக்குல்ல அது ஃபுல்லா தட வீடணு ஃபுல்லா கொஞ்ச நல்லாவே போட்டுட்டு கொஞ்ச பட் ட்ரு மிஸ் பண்ணி கொஞ்ச தட விடுங்க அதுக்கப்புறோ வெங்காய் அதுக்கப்புறோ கொட மொளகா அதுக்கப்புறோ இது
ம்
வெளரிக்கா இது எல்லாமே வந்து குட்டி குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணிருனு ரொம்ப மெலுஸ்சா பாக்ஸ் பாக்ஸா இருக்குல்ல அந்த மாரி
ஆமா
குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கொஞ்ச உள்ள ஒன்னு ரெண்டுமே அது போட்ருனு செரியா அதுக்கப்பறோ அது அப்பிடியே எடுத்து அது ஃபர்ஸ்ட்டு வேக வெச்சுட்டு கொஞ்ச கொஞ்சமா
ம்
குட்டி குட்டியா அது ஆப்ஷனல் தா அது போட்டா போட்லா இல்லாட் இல்ல உங்க இதுதா இப்போ நீங்க இது சிக்கன்ல செய்ரிங்கனா சிக்கன் சிக்கன் கிரேவி மாரி செய்வீங்களா அதுக் மசாலா மட்டு இது பண்ணிட்டு கொஞ்சமா வேக வெக்கணு சிக்கன மசாலா போட்டுட்டு செரியா அது வேக வெச்சுட்டு அது எடுத்து அதுலயு சிக்கனு போட்லா மேல செரி அதுகப்பு சில்லி பிளேக்ஸ் தெரியுல்ல அது போட்னு அதுக்கப்புறோ ஆ விக்கு அது கூட அது போட்ணு அதுக்கப்புறோ ஆரிகானோனு கெடைக்கு ஆரிகானோ பவுடர்னு
ஆ ஆமாம்மா
போட்ருணு மேலே அதுக்கப்புறோ சீஸ் இருக்குல்ல ஃபுல்லா துருப்பி துருப்பி துருப்பி போட்டுட்டு ஃபுல்லா சீஸ் போட்லா அப்பதா நல்லா இருக்கு பாக்ஸ் பாக்ஸ் இரு குல்ல அந்த மாரி சீஸ்சு எடுத்து ஃபுல்லா இது பண்ணிட்டு போட்ருணு மறுவடியு அது மேல மயோனஸ் கொஞ்சம் போட்னு வெஜ்ஜு மைனஸ் கெடைக்கு வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு ந மோஸ்ட்லி வெஜ் போட்டா நல்லா இருக்கு வெஜ் மயோனஸ் போட்டு மறுபடியு அதுக் மேல வந்து ஆ கான் இருக்கில்ல
ஆமா தோழா
அது போட்னு அது போட்டுட்டு
கானுன்னா இந்த மக்காச்சோளம் தான தோழா
சோளன்தா அது போட்டப்புறோ பேக்கிங்க்கு ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிம் ஷோன் வெச்சா நல்லா இருக்கு பீஸா சாப்பட மேல கெச்சப் போட்டு சாப்ட சூப்பரா இருக்கங்க
செரி தோழா நா ட்ரை பண்றே நீங்க சம் சமச்சு இருக்கிறீங்களா
நா சமைச்சதுல எனக்கு தெரியூ
ஆ ஈசியாதா இருக்கே ஏ நீங்க சமூக வலைத்தளத்துல பாத்தீங்களா
ஆமாங்க
அப்படியா செரி
அதுலயூ பா்த்திருக்கே நேர்ல செய்ரதூ பாத்திருக்கே
எனக்கு வந்து இந்த பீட்டசாலேருந்து இந்த பேர்கர் தா ரொம்ப புடிக்கு தோழா இந்த பேர்கர் எப்படி செய்யணும்ன்னு உனக்கு தெரியுமா
பர்கருக்கு வந்து கட்லேட் இப்பதா கட்லேட் கடையிலே கடைக்குதா
ஆமா ஆமா தோழா நா அது ஒரிஜினல்லாவே இருக்க மாட்டேங்கு தோழா
அது வாங்கிக்கணோ கடைச்சா இல்லாட்டி நீங்களே செஞ்சிக்கலா
அது எப்படி செய்னூ தோழா
அது எனக்கு தெரியாது அது உருளக்கிழங்குள தா செய்வாங்க வெஜ்ஜுன்னா உருளக்கிழங்கு இல்லாட் இது சிக்கன்லே செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு உருளகிழங்கு அதுக்கு அப் உள்ளங்க்கிழங்கு வந்து வேகீய்ய வெச்சிட்டு
ம்
ஏ பெசியோன்னா வச்சுட்டு பெசிஞ்சுட்டு அதுக்கப்றோ
ம்
ஆனியன்னு மசாலால்லா போட்டு ரவுண்டா அது எல்லாப் பெசிஞ்சிட்டா என்ன ஆயிரோ உங்க கொட்டியாயிடுமா மாவு மாரி வந்துரூல்ல
ம் ஆமாத்
அ அது ப் அது பண்ணிட்டு அப்புறோ இது ட்ரெட்டி கிரப்ஸ்ன்னு விக்கோன்ல அது இருக்கூ பிரட் கிராப்சுனு அதுல அப்ளை பண்ணிட்டு அப்புறே ஃரை பண்ணிட்டா ஆ கட்லேட் ரெடி ஆயிடுன்னு நினைக்கிறே அந்த மாதிரி செய்யலான் நெனக்கிறே கரெக்டா தெரியலங்க அது செஞ்சத் அப்புறோ பறிக்கறக்கூ பண்ணு கிடைக்குங்க கடையில்லியே இத்து வாங்கிட்டு அதுலியூ சட்னியா சாஸா தடவிட்டு ரெண்டு சைடூ அதுக்கப்புறோ பட்டரோட சைட் தடவிட்டு ஆனியன் அது ஸ்லைஸ் ஸ்லைஸ் கட் பண்றாதுக்கு ஆனியன்னு தக்காளி கடையிலயே விக்குமே அதுவூ தெரியாத கடையிலே விக்
அதுத் சேரி செரி உம்மைலே எனக்கு தெரியாது ஆஹ் சரி தோ சரி தெ
இல்லாட்டி ஆன்லைன்ல கூட போட்டா அவங்களுக்கு வந்துருங்க வீட்டுக்கே வந்துரு இப்பொல்லா சரி கேளுங்க அது ரெண்டா பருக்கர் கட் பண்ட்டு ஆமா பர்கர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறோ தக்காளி வெங்காயோ அதுக் மேல வந்து கட்லேட் நீங்க செஞ்சீங்கனா அத வச்சுட்டு இதுக்கப்புறோ மயனோஸோ இல்ல சீஸோ வெச்சிட்டு ஆ கொஞ்சொ இதுக்கு வைக்கணோ டேட் பண்ண வைக்கணோ வச்ச அப்புறோ ஆஹ் எடுத்தா உங்களுக்கு இது வந்துரூ
ஆ சரி தோ
அந்தப்புறோ நீங்க வெட்டி சாப்பட்டா நல்லா இருக்கூ
பரவாயில்லயே தோழா நீங்க நல்லா சமைக்கிறீங்
பாத்துருக்கேங்க அவ்வளவுதாங்க
ஆ அப்டின்னா எல்லாமே ஏ வெளிநாட்டுக்கு போறேன் சொன்னீங்களே அதா இதெல்லா கத்துக்குறீங்களா
ஆமாங்க அதும் பாத்தா நல்லதுதான செரிங்க நங்க நம்ம டைம் முடிஞ்சிரிச்சு செரிங்க அ அ நன்றி
ஆமா ஆ க கே ந சொத க பக்கத்த